ஆ அது எண்டிங்லயே இருக்கு அதுக்குள்ள வந்துடுச்சு அடுத்த காலு
ஆ அப்டியா நா பட்டுனு போட்டே அதனால வந்துச்சு போல ஓகே ஓகே
சேர் சேரி ஒன்னும் பிராப்ளம்
அதுதா ப்ரோ எங்கள பெருசா எதுவு கூட்டு போல ஒரே ஒரு ஐ வி தா கூட்டு போனாங்க அதுவு வந்து அரௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் கிட்டதா பி டி எஸ்ஸு ஆ போயிட்டு அதோட எப்டின்னா ஹாஃப்டேல அமுச்சுட்டாங்களா பெருசா ஒன்னு இதா இந்த போய் பாத்துக்கோங்க திஸ் கம்பெனி இத வந் து இந்த மாரி ஒர்க் சைட் இருக்கவங்க இந்த இத்தன பேர் வந்து ல்லா இருக்காங்க இத்தன பேர் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க அப்டி அந்த மாரி சொன்னாங்களா அந்த பேசிக் வந்து மினிமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான் ஜாவா அந்த மாரி அது மாரி சின்ன சின்ன ஸ்டார்ட்டிங்ல வரும் பாத்தீங்களா அந்த கேள்வி எல்லா இந்த அரேஸ்னா என்ன அப்டின்னு சொல்லிட்டு
பேசிக்கான கமெண்ட்ஸ் பேசிக்கான அந்த இது எல்லா
கமண்ட்ஷி பேசிக் ஸ்ன்டாக்ஷி அத பத்தி ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டாங்களா அப்ற அவ்ளோதானா நா வந்து மிஸ் பண்ட்டே திருப்பி இந்த வருஷ கண்டிப்பா கூட்டு போனா போவாங்க அப்போ நா போலான்னு பாக்குறே எங்க எங்க காலேஜ்ல எப்டின்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம கெடயாது லிப்ரர் தா ஓகேவ நம்ம லீவ் போட்டா போட்டுக்கலா அதுக்கேத்த மாரி கான்சிக்பேசன் பேஸ் பண்ற மாரி இருக்கு இப்ப நம்ம நெற நெறய லீவ் போட்டனா ஓ அட்டனன்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அ அபோவ் இருக்கணு இல்லன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்ததுனா வந்து நம்ம பே பண்ற மாரி இருக்கு ஒரு ஃபை கே பே பண்ற மாரி இருக்கு பே பண்ணி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுற மாரி இருக்கு இல்லன்னா வந்து ஆ மெடிக்கல் லீவ் போறதா இருந்தா அது வந்து ஒரு அதுவு கம்மி தா ஃபிப்டி எயிட் அவர்ஸ் ஃபிப்டி எயிட் அவர்ஸ் னா ஒரு ஒரு நாளைக்கு சிக்ஸ் அவர்ஸ்னா பாத்துக்கோங்க ஃபிப்டி எயிட் அவர்ஸ்னா டென் டேஸ் வரு டென் டேஸ் தா வந்து மெடிக்கல் லீவ் போற மாரி அதே மெடிக்கல் லீவ் ஏனா ஒரு தடவ ஆயிச்சு நானு ஒரு தடவ மெடிக்கல் லீவு போட்டே அது எனக்கு கிளைம் ஆயிச்சு மெடிக்கல் லீவு எனக்கு இத்தனக்கு மெடிக்கல் லீவ் போட்டு கூட எனக்கு கம்மியா தா வரு அட்டனன்ஸு மெடிக்கல் லீவ் இருக்கறதுனால என்ன செமஸ்டர் எழுத உட்டாங்க அத்த செம்மாவது ஒழுங்கா போயினு காலேஜு அதா இந்த மாரி
ஆன்வல்லு ஃபங்க்ஷன் நடத்துறப்போ அந்த ஈவெண்ட்ஸ்ல்லா வருது அதல்லா
ஆ அதெல்லா வந்து ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க ப்ரோ பெரிய பெரிய செலபிரிட்டிஸ்ல்லா கூட்டு வருவாங்க
என்னென்ன பங்க்ஷ என்னென்ன ஈவென்ட்ஸ் அங்க இருக்கு நடத்துவாங்க
அதுல வந்து எப்டின்னா இது இருக்கு ப்ரோ நம்ம அ பொருள்காட்சி எல்லா இருக்கு பாத்தீன்னா
இந்த என் சி சி அந்த இது இருக்கு
ஆ அந்த என் சி சி அது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் என் சி டீ அதெல்லா ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு அத அது கொண்டு வந்துருவாங்க அப்றோ வந்து நம்மளுக்கு என்ன பெருசா மினிமலா என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு சின்ன கான்சட் மாரி நடத்துவாங்க கான்சட்னா வந்து புது புது ஆ காமெடி ஷோஸ்ன்னு இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கா வைபா வந் து நம்ம புது புதுசா இருப்பானுங்க இப்போ ஆல்பம் சாங்ல்லா பாடிட்டு அ ஃப்ரி அ அவங்கெல்லா
ரி அந்த ரெமிக்ஸ்ஸு மிக்ஸு இந்த மிக்ஸு நாலஞ்சு சாங்கு மிக்ஸு ஓகே
அவங்களயெல்லா கூட்டு வந்து ஸ்டாட்டிங் ஒரு ஒன்னவர் ஒன்ற அவர் பண்ணுவாங்க அப்றோ வந்து பெரிய பெரிய செலபிரிட்டிஸ்ஸ கூப்டுவாங்க அவுங்கள கூப்ட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ பேச வெப்பாங்க பெரிய பெரிய செலபிரிட்டிஸ்ஸு அவுங்களு வந்து மோட்டிவேஷன் சொல்ட்டு போய்டுவாங்க அதுகட்த்து எதுனா மூவிஸ் அப்டேட்ருந்துதுன்னா அப்டேட் சொல்ட்டு போய்டுவாங்க எங்கள்து வந்து ப்ரோ ஆ அதாத் கேப்பாங்கல்லா
என்ன பண்ணோ ஆமா நம்ம ஆளுங் கம்முனே இருக்க மாட்டாங்க எல்லா அடுத்து படோ யாருன் தெர்லீனா கூட மூவிஸ் வந்தாங்கனா அவுங் கிட்ட ஃபஸ்ட் டு பேசி அதா கேப்பாங்க பாப்புலர் ஆயிடு நல்லா
ஆ அதுதா எதனா உங்க மூவிஸ்ல அப்டேட்ருக்கா இப்போ ரீசண்ட்டான மூவி அப்டேட்ருக்கா அப்டின் சொல்ட்டு கேப்பாங்க அதுக்கேத்த மாரி அவுங்களு பேசிட்டு போய்டுவாங்க அவ்ள் தா ரொம்பல்லா இருக்க மாட்டாங் ப்ரோ ஆனா அவுங்க வரதுக்காக வந்து நம்ம எப்டி சொல்றது என் எங்க கிட்ட பெருசா எது சார்ஜஸ்லா வாங்கிக்க மாட்டாங்க எங்க
இல்ல அதுக்கு அவுங்க காலேஜ்லிந்து பண்ணனு அதுக்கெல்லா
ஆ பெருசா சார்ஜஸ்லா அது இன்னா ஒரு கடுப்புனா அவுங்க வராங்கன் சொல்ட்டு நெறைய பேரு வருவாங்க பத்தாதது வெளி காலேஜஸ் லிந்து வந்துருவாங்க எஸ் எல்லா வந்துருவாங்க அதா எல்லா அதா நானே சொல்றனே எல்லாவு வந்துருவாங்க அந்த செலபிரிட்டிஸ்ஸ பாக்கணுன் சொல்ட்டு வெளி காலேஜ்லிந்து வருவாங்க வெளி வீட் அ வெளியூர்லர்ந்து கூட நெறய பேர் வருவாங்க பாக்கற்துக்னே வருவாங்க பக்கத்து காலேஜஸ் எல்லா ஐடி ஐடி போட்டா உள்ள உட்டுருவாங்க அதுனால பாத்துக்கலா அப்டீன் சொல்லீட்டு ஏய் அங்க நெறிய பேர்ருப்பாங்க அதுதா கொஞ்சோ சஃபகேட்டடா இருக்கு இப்ப வந்து நம்மளுக்கு இது ர ரொம்ப பேர்ருந்தா மூச்சு உட்றதே கஷ்டமா இர்க்கு அது பத்தாத கொறைக்கி எல்லா டான்ஸ் ஆடு ஆ அது வந்து சாப் அந்த கல்ச்சுரல்ஸ் ஈவண்ட்ஸ்லா அவ்ளவா சாப்பாட்லா போட மாட்டாங்க ப்ரோ அது வந்து ஸ்டால் தனியா வெச் சிருவாங்க நம்ம காஸ் குடுத்து வாங்கற மாரி இருகு எல்லாமே
ஓ ஓகே ஓகே ஆமா இந்த க இந்தா காலேஜ பொறுத்தரைக்கு நாங்க கூட அந்த அந்த டைம் இருக்றப்போ ஸ்டால் நடக்கு மீ
இதா அந்த ஸ்டால் எங்க காலேஜுல வந்து இந்த ஸ்டால் மட்டு வாரத்துல
சொல்லு சொல்ங்க
அதா எங்க காலேஜுல வந்து இந்த ஸ்டால் மட்டு வாரத்துல ஒரு ரெண்டு மூண் தடவ போட்ருவானுங்க இந்த லேடிஸ் ஐட்டம்ஸ்ல்லா இருக்குல்ல அந்த டெடிபேர்ஸு, ஜிமிக்கிஸ் அ ஹேர் பேண்ஸ் அதெல்லா நெறைய போடுவாங்க அந்த சாப்
எங்க காலேஜுல கூட அதா த நம்ப எ இவ் சொல்லிடுவாங்க எப்ப கு அதுலா அலோவ் பண்றத்துக்கு நம்ப வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணு என்னா பண்ண போறாங்கனு சிலப்ப ஏ கிளாஸ் பசங்க சில ரெண்டு பேரு மொபைல்ல அந்த ஃபோன் கேசஸ்லா இருக்குல்லயா பிரிண்ட்டடு அத ஒரு அத போட்டாங்க அதுக்கப்றமா வேற என்ன இந்த வீரபல்ஸ் இருக்குல்லா கா கைக்கி இந்த போடுவாங்கல்ல ஆ அது செய்ன் மாரி ஆனா நம்ப அந்த ரவுண்டா அது எதோ ஒரு லிப்பரு மாரி அதுல்ல ஒரு செய்ன்ல ஒரு இது மாரி அது தே டி ஷட்ஸ்ஸு எல்லாமே போட்டாங்க அதுலா கூடோ ஒரு நல்லா ஆமா
ஒரு அளவுக்கு லாபோ வரு அ சில பேர் வந்து பிரியாணி கட்டலா போ
காஸ் போட் தேவல்ல காசு போட தேவல்ல நம்ம கடையிலா வெளியே அவுங்க தெரிஞ்ச இந்த லோக்கல்ல இல்லா சுத்தி இருக்க எதாத்துலா அ பேசிக்கிட்டு இத்தன நம் இன்னைக்கி வந்து எங்களுக்கு ஆனுவல் போயிட்டு நீங்க ஒரு குடுங்க அப்படின்னு சொல்டனா அவுங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க என்ன என்ன இருக்கன்றதெல்லா அதனா கூட ஒருத்தன அமாச்சிட்டு அவங்ககிட்ட நம்மகிட்ட ஆ கூட வந்துருவங்க காலேஜ்க்கு கெஸ்ட்டா விசிட்டர்ன்ற இதுலா ஐ டி கார்டுலா குடுத்து வந்துருவாங்க அவுங்க கூட வந்து நம்ம வந்து செல் பண்றப்போ நாமுளுக்கு அந்த கமிஷன் எவ்ளவோ அதுலா பாதிக்கி பாதி தந்துடுவாங்க
அ இல்ல எங்களதுல வந்து எப்படின்னா ஸ்டால் போணுன்னா அதுக்கு வந்து டூ கே சம்திங் தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாரி கேட்பாங்க ஒரு ஸ்டாலுக்கு வந்து அ கேட்டகரி பொறுத் துருக்கு புட் ஸ்டால்னா அதுக்கு வேற மாரி வரு ஆ வேற எதனா பிளே அத அது வெளாட்ற ஸ்டால்லா வந்தது அந்த பீச் பிச்சாரலாம் பாந்திருக்கிகே சுலலா பாத்துருக்கீங்கள கன்ன வச்சு சுடுவாங்கலே பலூன் வெச்சு அந்த இந்த மாரிலா இருக் இல்லைய நறைய ரங்கராட்டனோலா இருந்தது நறைய இருந்தது சொல்ல போனா ஒரு மாரி பொருள் காட்சி மேரி ஆகிட்டாங்க அலஜியா சொல்லா போனா அந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளு
இப்போ அந்த காலேஜ்ல ஒரு பெஸ்டிவல் நடந்த ஊர் திருவிழா மாதிரி நட துவாங்க ஒரு சம்திங் ஒரு எயிட் அது ஏதோ பெரு அது அது பெரு என்னன்னு தெர்ல பட் ஆனா அந்த அந்த ஒரு சுத்தி இருக்க எட்டு ஊர் சம்திங் ஏதோ ஒரு ஊர் பங்க்ஷன் நடத்து அது காலேஜ் எங்க காலேஜ்லதா நடத்துவாங்க ஒரு இந்த ஊர் திருவிழால்லா நம்ம பண்றப்போ ஒரு சென்டராவ் வெச்சுதா பண்ணுவோ ஒரு எடத்துக்கு எல்லா அந்த மாரி இது வந்து ஒரு ஆறு எட்டு ஊர் ஏதோ ஒரு பக்ஷன்னு அஞ்சு வருஷத்து நடக்கு அது அந்த காலேஜ் நடந்துச் இங்க இருக்குறப்ப நடந்தது யாரு இல்லா எல்லாரு வெளியே போயிட்டாங்க ஏன்னா ஊர் திருவிழால்லா யாரு பெருசா சண்ட வரு கூட்டோ இருக்கு ரொம்ப ஆமா ஆமா காலேஜ்ன்னா அது நம்ம காலேஜ் பசங்க அந்த பொண்ணுங்க வந்து டான்ஸு க்க இருக்காங்க அதெல்லா இருக்காங்கனால வந்துருவாங்க அதுக்காக இருப்பாங்க லீவ்ல இருக்கவங்க கூட வந்துருவாங்க அன்னைக்கி ப்ரசண்ட்ல இருப்பாங்க மத்த ஊர்ல இருக்கறது தெரியாதல்ல அதனாலதா
ஆ இங்க வந்து எங்க காலேஜ்ல வந்து இந்த பொங்கலு ஓனமு அதெல்லா வந்ததுன்னா ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் போட்டு வருவானுங்க அப்படியே காலேஜியே மாத்தி உட்டுருவானங்க வைப்பே மா இவங்க அந்த ஊர் சைடு இருக்கற மாரி ஆயிடு ஃபுல்லா ஆ ஆ
குடே ஆந்
அத வேட்டி சட்டல்லா போட்டு ஃபுல்லா இந்த பொங்கல் பொங்கல் ச்ட்டு அதுக்கு செலிபிரிட்டிஸ் கூட்டோ எங் காலேஜினாலே மோஸ்ட்லி வந்து இந்த
எங்க காலேஜ் அந்த அளவுக்கு செலிபிரிட்டிஸ் கூட்டு வர மாட்டாங்க இருந்த வரைக்கு பெருசா செலபரிட்டி இருக்குன்னா ஆனுவல் மீட்டுக்கு வருவாங்க ந்த விஜய் ஸ்டார் விஜயெல்லா இருப்பாங்க இல்லையா அந்த பாப்புலரான இது அந்த இதுல ஒரு அஞ்சாரு அஞ்சு பேர் வருவாங்க அது வருஷத்துக் மாறும் ஆனா அது ரேரு தா எங்க காலேஜ்ல வெளியந்து ஆளுங்க கூட்ன்னு வர்றதெல்லா இந்த மத்ததுக்கு அவ் வரும் இந்த எப்டி சொல்றது மோட்டிவேஷனுக்காக வெளியந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு ஸ்டூடண்ட் இது மாரி இருப்பாங்க இல்லயா சோ அந்த மாரி ஆளுங்களுக் கூட்னு வராங்க காலேஜ்ல அது அதிகமா வரும் இந்த தேர்ட் இயர் படிக்கிறப்போ அது அடுத்து எம் பி ஏ எம்பிப் எம் பி ஏ படிக்கிறதுக்கோ வேற எதோ படி கோர்ஸ் படிக்கிறதுக்காக அந்த ஒரு மோட்டிவேஷன் காக தனி ஒரு இது போடுவாங்க ஆமா ஆமா கெரியர் கைடன்ஸ் இல்ல ஆத் என்ன ஒரு இது ஃபியூச்சருக்கும் என்ன ஒரு இது இப்போ இருக்கிறதுக்கும் அன்ற ஒரு ஒரு மாத் பாயிண்ட் ஆஃப் வியூவ சொல்வாங்க தவிர இது படி அது படிய சொல்ல மாட்டாங்க நம்ம அதுக்கப்புமா வந்து தனியா வெளிய வர்றப்போ இந்த மத்த மத்த கே கே அது எப்டி சொல்றது கன்சல்டன்சி மாரியோ வேற வேற இது ஏஜென்சிஸ் வந்து வெளியே வந்து அவங்ளோட டாப்பிக் குடுப்பாங்க அவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்க என்னென்ன பண்றாங்கன்றத அடுத்த கோர்ஸ் படிச்சா எங்க கிட்ட படிச்சா டூ இயர்ஸ் முடிச்ச ஒன்னே உங்குளுக்கு வேல
ம் ம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாரி ஆ
அந்த மாரி அவங்க வருவாங்க அந்த மாரி அதெல்லா நெ நெ நெறைய நடக்கும் இந்த மோட்டிவேஷன்னு
அ அ ஆமா ஆமா எங்களுக் வந்
உங்களுக் ஆனா உங்களுக்கல்லா கூட்னு வந்துருக்காங்ளா அந்த மாரி மோட்டிவேஷன்காக அந்த இதெல்லா பண்ணிருக்காங்ளா
மோட்டிவேஷன்காக என்ன பண்ணு வாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டே ல மட்டும் வந்து கிரிக்கெட்டர்ஸ் கூட்டு வருவாங்க இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லா இருப்பாங்கல்ல நம்ம கிரிக்கெட் விளாட்டுறது இந்தியன் கிரிக்கெட்டர்ஸு இந்த ஐ பி எல் லா வெளாடி இருப்பாங்கள அ அவங்க எல்லாரையுமே கூட்டு வந்து ஆ பெரிய பெரிய ஆளுங் களா அவங்கள எல்லா கூப்ட்டு வந்து இந்த மாரி மோட்டிவேஷன் பண்ற மாரி இதெல்லா படிங்க அச்சீவ் பண்ணலா எதனா அப்டின்ற மாரி அந்த மாரி ட்ரை பண்ணுவாங்க அப்புறோ வந்து மோஸ்ட்லி வர செலவு ஏன் எங்கள்து வந்து எதுக்குனா எங்க காலேஜ்ல வந்து பஃவுண்டர் வந்து புரொடகக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு அதனாலயே வந்து ஆ மு மூவியோட இது அது ப்ரமோஷன் வந்து அதிகமா பண்ணுவாங்கல அதனால வந்து இது ஃப்ரீயா ப்ரமோஷன்ல அவங்களுக்கு எப்டியும் காலேல் ஈவென்ட் நடந்தா பப்ளிசிட்டி ஆயிடும் சோஷிய மீடியால எப்டியும் வந்துடும்
ஆமா இவங்க போய் கூட்டிட்டு வந்து அவங்க படத்துக் து அவங்க படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கெடைக்குது ஆமா கரெக்ட் தா
அதுக்கு அதுக்குனே கூப்டுவாரு அவுரு கூப்ட்டா வந்துதானே ஆவுனோ அவர் தான ஓனரு அதனால ஆ பத்துக் ஓனர் அவுர் தான யாராவ்து கூப்ட்டா வந்துதா ஆவுனோ அதனால அதனால தா சு ப்ரோ நா கால் பண்றே திருப்பி இல்னா நீங்க பண்ணுங்க ஆ இருக்காருங்க
கட் பண்ணுங்க
ஆ ஓகே